ஆ ஓகே ஸ்டார்ட் பண்றியா டாபிக் என்ன
ஸோ தலைப்பு என்னன்னா ஸோ கல்வி தரம் முன்னாடிலா கல்வியோட தரம் எப்டி இருக்கு இப்போ இருக்க கல்வி தரம் எப்டி உயர்ந்திருக்குன்னு சொல்லி பேசுவோ
சேரி ஓகே ஸ்டாட் பண்ணு நீயே
ஓகே
வாய்ஸ் க்ளியரா இருக்குல்ல பிரேக் ஆகுதா ஒகே
ம் ஸோ கல்வி தரம் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப இருக்க கல்வி தரம்லாம் எங்கேயோ போயிட்ச்சு சொல்லப்போனா இப்போ நம்மல்லா முன்னாடிலா க போர்டுல எழுதுவோ கரும்பலகையில வந்து சாக்பீஸில வச்சு எழுதுவோ ஆனா இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்லா பாத்தோம்னா எல்லாமே சி ஃபுல்லா ஸ்மார்ட் கிளாஸ் தான் ஒரு ஸ்கிரீனை வச்சுக்கிறாங்க ப்ரொஜெக்டர் வச்சு ஆன் பண்றாங்க எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ்லயே போகுது இப்போ இருக்க பசங்களோட அந்த படிப்பு அந்த புரியி அத எப்படி சொல்றது அந்த பாத்து இப்போ நம்மளாம் முன்னெல்லாம் கையில வரைஞ்சி இது பண்ணுவோம் இப்போல்லாம் விசுவலாக பாக்குறாங்க நம்ம ஸ் ஸ்டோரில்லாம் எப்படி கேட்போ வாயிலாம் சொல்லி பேசுவோம் கேட்போம் இப்ப இருக்க பசங்கல்லாம்ப் விஷுவலா பாக்கறாங்க ஒரு டிவியில வந்து அந்த ஸ்டோரி ஓடுது அப்படியே அந்த பசங்க பாத்து ஸ்டோரி அப்படி புரிஞ்சுக்கிறாங்க சோ இந்த மாதிரி ஆயிச்சு இப்ப இருக்குற எஜுகேஷன் சிஸ்டம்லாம் சொல்ல போனா இப்ப எப்டி சொ அது வந்து எதனால இதுல இருக் க்கு என்ன நன்மைன் பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது நம்மளாம் முன்னெல்லாம் உக்காந்து எழுதுவோம் வரைவோம் இது பண்ணுவோ அப்ப இருக்கு எல்லா சோ அது வந்து புரிய அதாவது எப்டி சொல்றது அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நம்ப கைல இருக்கும் இப்பல்லா அப்டி இல்ல டிவியில போட்டு விட்டர்றாங்க பசங்க பாக்கறாங்களா இல்லயானு கூட தெரிய மாட்டேங்கிது சோ எப்டியோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்னு பாத்துக்கிட்டு எப்டியோ ஒன்னு பண்ணிட்டுதா இருக்காங்க அப்பல்லா அப்டி இல்ல இல்ல சோ எது பெஸ்ட் ச்சுன்னு கேட்டா நம்ப இருந்த எஜுகேசன் சி்ஸ் ச நம்ம வந்து ஓரளவு பெஸ்டா இருந்தாலு இப்ப பெஸ்ட்டுதா பட் ஆனா எல்லா பசங்களு அத வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டிங்கிறாங்கன்னு நா சொல்றே
இப்ப இருக்கிற இந்த ப்ரொஜெக்டட் வந்து என்க்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோ தான் ஏன்னா வந்து இப்ப சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் பாத்து பழகி ட்டாங்கன்னா ஆ இன்ன அவங்க வந் ந்து வளர வளர வந்து அந்த ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன் பாக்குறதுலதான் தோணும் அவங்களுக்கு அஹ் எடுக்கு த்தாங்னா லேப்டாப் ஆ மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாரி ஸ்கிரீன் அந்த அந்த வெளிச்சோ வந்து அந்த பொம்மை இந்த மாரி ஏதாவது பாக்க ஆரம்பிச்சாட்டங்னா சீன்தா உனக்கு வந்து மெயினு எது இந்த எஜுகேஷனு எதுவாருந்தாலும் சரி எஜுகேஷன் மட்டும் கெடையாது எதுவா இருந்தாலும் ஸ்கிரீன் சாப்றல இருந்து வந்து ஸ்கிரீன் பாத்தாதான் சாப்பிடுவேன் எது பண்ணாலும் ஸ்கிரீன் தான் அந்த ஸ்கிரீன் வந்து அவளுக்கு மைண்ட்ல வந்து நல்லா மெமரபிளா ஆயிடும் அப்ப வந்து சின்ன வயசு ட்லயே அந்த எல் கே ஜி யூ கே ஜி போகும் போதே அந்த ஸ்கிரீன் சிஸ்டம் இப்பல்லா எங்கேயுமே பிளே ஸ்கூல்ல கூட ஸ்கீரீன் சிஸ்டம் கொண்டு வன்ட்டாங்க இப்ப மோஸ்ட்லி அப்டி பாக்கும்போது டாய்ஸ் வச்சு விளையாடுது அந்த டைம் போங்க ஸ்கிரீன் வச்சுதா மித்தபடி எதா இருந்தாலு சொல்லித் தராங்க அப்டி பாக்கும்போது அந்த ஸ் ஸ்கிரீன் தான் அவங்களுக்கு வந்து மெயினா இருக்கும் அதுல என்ன இருக்குன்னு கூட அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த ஸ்கிரீன் அந்த ஒரு வெளிச்சம் வரும்லே அந்த ஸ்கிரீன்ல அதுதா உங்களுக்கு வந்து மெயினு அதனால வந்து ஸ்கிரீன் வந் து இப்ப வந்து எஜுகேஷன் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு என்னா சொல்றது கொழந்தைகளுக்குதா பாதிப்பு என்ன இப்ப இருக்க பொருளாதாரத் அந்த வளர்ச்சி அடைஞ்சு என்னென்னமோ போனாலுமே கொழந்தைகளுக்கு வந்து அது பாதிப்பான இப்பல்லாம் பாத் நிறைய ஸ்பெக்ஸ் போட ஆரம்பிச்சறா அந்த ஒரு விஷயம் ஸ்கிரீன் பாத்துகிட்டேருக்கறனாலதான் ஸ்பெக்ஸ் போட ஆரம்பிச்சறாங்க முன்ன நாளும் கொஞ்ச நம்ம ஒரு லெவன்த் டுவல்த் அந்த மாரி வந்து இந்த ஹெடேக்னால வந்து நம்ம ஜென்ரேஷன் இப்ப ஸ்பெ் போட ஆரம்பிச்சாங்க இப்ல்லாம் அந்த ஸ்கிரீன் பாத்தேன் வந்து கண்ணு இத சின்ன வயசுலயேஸ்பெக்ஸ் போட ஆரச்சிடுறாங்க அந்த மாரி ப்ராப்ளம்னாம் ந வையா வருது அதனால ஸ்கிரீன் வச்சு படிக் இருக்கிறதுங்கிறது வந்து என் என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட ஸ்கிரீன் வச்சு பா படிக்கிறது கொழந்தைங்களுக்கு தான் ஒரு பாதிப்பு பெரிய பாதிப்பு அது
உண்மதான் உண்மதான் சோ அது எப்ப வளர்ச்சி அரிஞ்சது பாத்தீங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸிரீன்ங்கது வந்து ரொம்ப பெருசா இல்ல சோ கொரோனா கால கட்டது அப்பறம் பத்தீங்கன்னா ஃகிறீனுக்குறது ரொம்ப அதிகம் யிச்சு அந்த மொபைல் போனா இருக்கட்டும் இந்த ஸ்கிரீன் பாரதல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொரோனா கால் ரெண்டாயிறது இருபது கப்பரம் தான் ரொம்ப அதிகமாச்சு முன்னல நம்ப ஏதோ ஒரு ஹோம் ஒர்க்காண வீட்டுப்பாடம்னா என்ன பண்ணுவோம் ஒரு டைரியில எழுதிட்டு வருவோம் இந்த மாரி இந்த கிளாஸ் இத்து குடுத்தாங்க இது எழுதணும் இது படிக்கணும் எழுதிட்டு வந்துருவோம் இப்ப இருக்க பசங்கள இந்த டைரிங்குறதே கெடையாது வாட்ஸ் அப்ல ஒரு குரூபு அதுல கிரியேட் இந்த பண்ணி அதுல தான் ஹோம் ஒர்க் போஸ்ட் பண்றாங்க சோ அப்டிங்கும் போது அவங்க ஸ்கூலே பாத்தீங்கன்னா அத பேஸ் பண்ணி போகும்போது பசங்க என்ன பண்ணுவாங்க அந்த மொபைல் பேஸ் பண்ணி தான் போவாங்க இப்ப எல்லாம் அந்த மாரி ஆயிடுச்சு சில இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்டிங்கும் போது இப்போ லீவல கூட என்ன பண்றாங்கன்னா இந்த சேனலில பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கும் இ பாத்தினா அந்த ரைம்ஸ் புரிஞ்சிரும் அப்டினு சொல்லிறாங்க பசங்களுக்கு புரிலான என்ன பண்றாங்க யூடுபுல போறானுக அத ரைம்ஸ் போட்டு பாக்குறானுங்க அந்த ரைம்ஸ் மட்டுமா பாக்கிறானுங்க அப்டியே ஸ்கூரோல் பண்றாங்க அப்டியே ஷார்ட்ஸ் பாக்கறாங்க அப்டியே போகுது இல்ல பாக்கும்போது நீங்க சொன்ன மாரியே சின்ன பசங்க ஸ்பெக்ஸ் காரணமே இந்த மொபைல் போன் தான் இப்போ ரொம்ப அடிக்ட் ஆவறது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கொழந்தைகளா என்ன பன்ரக ரொம்ப அடம் பிடிக்குதுன்னு சொல்லி மொபைல் போன கொடுத்துடறாங்க அப்டிங்கும் போது அந்த அத பாத்து பாத்து கண்ணு அப்டியே இதாயிடுது சோ அதுக்கு காரணமே மெயின் காரணமே அததான் எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இருந்தாலுமே கூட கொழந்தைங்களுக்கு வந்து நம்ம முன்ன மாரியே இருந்த நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வறேன்
ஆ முன்ன மாரியே இருக்கிறதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது இப்ப கேட்டா கூட சில பேர் நான அப்ப அப்ப என்ன படிச்சமோ அந்த திருக்குறளையோ அந்த கணக்கையோ கரெக்டா சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நம்ம நம்ம வாய் விட்டு அந்த சொன்னது அந்த பேச்சு வாக்கல அந்த சத்தமா நம்ம சொன்னது நம்ம மைண்ட்ல அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்டியே இருக்கும் இப்ப இருக்கிறவங்கதான் ஸ்கிரீன் பாத்து படிக்கிறதோ நம்ம வாய் திறந்து கூட அந்த சவுண்ட் கூட ஒழுங்கா ப்ரனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறதோ அதெல்லாம் வந்து அந்த செகண்ட்லய வந்து மறந்துடும் சும்மா அந்த டைமு்க படிக்கிறத ஓட சரி நம்ம சில பேர் நான இன்னும் பா்த்திருக்கேன் நான இப்ப ஸ்கூல்ல படிச்சது கூட இப்ப வரைக்கும் சொல்லிருக்காங்க எழுதுறதா இருந்தாலும் இன்னும் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம எழுதுனது அப்படி படிச்சது அப்படி அந்த காலத்துல வந்து நம்ம படிச்சத விட நமக்கு முன்னாடி படிச்சவங்களாம் இன்னும் எவ்வளவோ எழுதி படிச்சிருக்காங்க நம்ம படிச்சது கூட கொஞ்சம் கம்மிதான்ன் ஆச எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட அந்த நோட் புக்க இந்த மாரி சிஸ்டத்துக்கு வந்துட்டுவங்கல்லாம் வந்து அந்த ஸ்லேட் இந்த மாரி இதுலயே எழுதி இந்த மாரி இதுலயே படிச்சங்க அந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் என்ன எல்லாம் போன்லயே வந்து எல்லாம் படிக்க ஆரம்பிச்சப்ப அந்த எழுதுற வேலையோ அந்த படிக்கிற வேலையோ இந்த மாரி எதுவுமே இருக்காது நம்ம சொல்லுவாங்க நம்ம எழுதுனாதான் வந்து நம்ம மனசுலே பதியும்ன்னு சொல்லுவாங்க அப்பயே நம்ம தான் படிச்சால நம்ம எழுதி பாத்தா நம்ம மனசுல வந்து பதியும் அப் அப்படியே அப்படிம்பாங்க அப்பல்லாம் வந்து ரொம்ப எழுதுனாங்க இப்பல்லாம் வந்து எழுதுறதுக்கான வேலையே கெடையாது எல்லாம் வந்து ஏதோ அந்த எழுதணுங்கிறதுக்காக எழுதுறாங்களே தவிர மற்றத்தபடி அவங்க அந்த எழுத்து பழக்கம் வரணும்னு எழுதவே மாட்டேிக்கிறாங்க யாரும் உமே எல்லாமே இந்த போனே பாத்து கத்துக்கறனால அது சீக்கிரம் வந்து அழிஞ்சிடும் நம்ம அந்த நினைவுல இருந்து அந்த மாரி ஒரு இதுதான் இப்ப இருக்கிற கொழந்தைங்களுக்கு சொல்லித்தர ஏஜிகேஷன் எல்லாமே
ம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் எப்டி இருக்கு அது கிட்டத்தட்ட எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்க பிரைவேட்ட நோக்கி போறாங்க தனியார் பள்ளி நோக்கி போறாங்க அந்த கொழந்தைக்கு எல் கே ஜி படிக்கிற பையனுக்கு எண்பதாயிரம் பீசு ஒண்ணுமே இல்ல எண்பதாயிரம் சொல்லி தர அளக்கு ஒண்ணமே இல்ல அந்த கொழந்தைக்கு என்ன சொல்லி தர போறாங்க ஏ பி சி டி சொல்லி தர போறாங்க பழக்க வழக்கங்கள் சொல்லி தர போறாங்க அதுக்கு போய் எண்பதாயிரம் கட்டி அந்த பசங்கள படிக்க வைக்கிறாங்க அவங்க போனா என்ன ஆகுதுங்க கொழந்தைங்க பாத்தாங்க வளர்ந்தா கூட பரவில்ல அங்கய என்ன பண்றாங்க ஸ்கிரீன போட்டு விட்டுறாங்க இது இதுதான் இது இதுான்னு சொல்லி கொடுத்தறங்க முன்னல்லாம் பாத்தீங்கன்னா நம்ப ஸ்கூ ல்ல நம்ப படிக்கும்போது இப்போ குட் அண்ட் பேட் செரி நல்ல பழக்கங்கள் எல்லாம் பா்த்தீங்கன்னா வாயால சொல்லி தருவாங்க அதாவது நாடகமா பண்ணி காட்டுவாங்க ஒரு பசங்க நிக்க வச்சு இது இப்டி பண்ணக்கூடாது குட் டச்ச பேட் டச்ச வச்சு நம அப்டியே சொல்லி தருவாங்க இப்ப ன்னவோ டிவில போட்டு சொல்லி காமிச்சிடறாங்க இப்டித்தான் அப்படின்னு சொல்லி கொழந்தைகளும் என்ன பண்றாங்க இதுதானே ஓகே அப்படினு விட்டுறாங்க நம்ம வந்து இயற்கையா பண்ணி வளர்ந்தோம் அதா பாத்தீங்கன்னா கண்ணார பார்த்து நாமலே பண்ணி அதல தெரிஞ்சுகிட்டோம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டிவில போட்டு விடுறேனால பசங் ங்களுக்கு என்ன ஏது சொல்ல வராங்கன்னே ஒன்னும் புரிய மாட்டேது அந்த மாரி ஆயிடுச்சு எல்லாமே பிரவேட்ட நோக்கி போறாங்க இப்ப இருக்க கவுமெண்ட் ஸ்கூலும் பாத்தீங்கன்னா என்ன பழய மாரி படிச்ச மாரிதான் இருக்கு அந்த அதல சொல்ல மாரி எப்டி சொல்றது அந்த எழுதுற இதா இருக்கட்டும் ஸ்மார்ட் கிளாஸ் கவர்மெண்ட் கொலுமே இருக்கு பட் ஆனா முழுக்க முழுக்க இல்ல ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் தான் ஸ்மார்ட்ல இருக்கு பட் ஆனா பிரைவேட்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அத நோக்கிதான் போறாங்க
அதே மாரிதான் நெறைய பேர் நெறைய பேரண்ட்ஸ்கக்கு தெரியல அதனால கொண்டு போய் இந்த மாரி சேர்க்கறாங்க இதுதான் நல்லது ஓகே என்னோட கொழந்தைங்க வந்து இந்த மாரி ப்ராஜெக்ட் வச்சு படிக்கது இப்ப ஏன் நமக்கு ஒண்ணும் கிடை அப்பிடின்ட்டு நெனச்சுக்கிறாங்க அஹ் ச்சலி பேரண்ட்ஸ் வந்து அதான் நெனைக்கிறாங்கப்ப நமக்கு வந்து இந்த மாரி ஒரு வாய்ப்பு இல்லையே நம்ம கொழந்தைங்களுக்கு கெடைக்கலன்டு ஆனா அது போக போக அவங்களுக்கு தெரியறது இல்ல அதோட பாதிப்பு என்ன ஆகுன்ட்டு கொழந்தைகளுக்கு தான் அது ஒரு பெரிய பாதிப்பு நம்ம ஆனம்பத்துல இருந்தே ஸ்கிரீன் வச்சு படிக்கும் போது அந்த ஸ்கிரீன் வந்து அது என்ன சொல்றது அது படிக்கிறதா கூட விட அந்த ஸ்கிரீன பாக்கணுங்கற எண்ண தான் அந்த கொழந்தைங்களுக்கு வந்து அதிகமா வரும் அதனால புக்ஸ் வச் ச்சி படிக்கிறதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் எதுவா இருந்தாலுமே சின்ன வயசுல இரு அந்த புக்ஸ் ரீடிங் அந்த எழுத்து பழக்கம் கொண்டு வந்தாதான் போக வந் போக போக அது படிக்கும் போது அந்த கொழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன வளர்ச்சிய உண்டாக்கும் அந்த ஸ்க்ரீன்ன பாத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு திசையில கொண்டு போயிடும் அது
உம் உண்மதான் அதாவது சோம்பேறித்தனம் ஆகுறாங்க நம்மல்லாம் சோம்பேறித்தனம் படாம எவ்வளவுதானும் கைல எழுதுவோம் படிப்போம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு ஸ்கிரீன் அப்படிங்கும் போது எழுதுற பழக்கம் எதுவுமே கெடையாது சோம்பேறித்தனம் ஆயிடுது அந்த எழுத்து பழக்கங்கறத ரொம்ப கம்மியாயிடுது இப்பெறக்க பசங்க கிட்ட
எப்பயுமே வந்து படிக்கிறதோட எழுதி பாத்தாதான் வந்து அது மனசுல நிக்கும்னு சொல்லுவாங்க அப்ப இது இருந்து அதனால அந்த பழக்கம் வந்து சும்மா சொல்றது இல்ல உண்மயாவே இருக்றதுதான் இப்பயும் அதேதான் அந்த கொழந்தைங் வந்து நம்ம சொல்லி நம்மல்லாம் அவங்க ப்ராஜெக்ட் வச்சு படிச்சாலுமே நம்ம வந்து பேரண்ட்ஸா வந்து அவங்க கொழந்தைங்களுக்கு வந்து அத சொல்லி் கொடுத்து அவங்களளை எழுத வச்சா மட்டுமே தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஸ்கிரீன விட்டு கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் அந்த ஸ்கிரீனே வந்து ஃபுல்லா எஜ்கேஷனா அவங்களுக்கு மாத்திட கூடாது நம்ப பே அஹ் பேரண்ட்ஸா இருக்க அவுங்களுக்கும் அது வந்து மாத்தணும் இதுதான் அப்டின்ட்டு அதுதான் ஒரு கரெக்டான இதா இருக்கும் ஏன்னா ஃபுல்லா அவங்க வந்து எஜிகேஷன்புல்லா ஸ்கிரீனே பாத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமே ஏதாவது ஒரு நோய் வரலாம் ஒடம்புல
உண்மதான் நமக்கு கெடைக்காது அவங்களுக்கு கெடைக்லன்னு சொல்றாங்க உம் உம் ஓகே